ஆ வணக்கங்க
வணக் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்குங்க என்ன பண்றீங்க
ஆ ஒன்னு இல்லைங்க இப்பதா கொஞ்சோ பாப்பாவ டிஃபன் செஞ்சு எல்லா அம்ச்சு உட்டு கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீ குடிக்கலா கொஞ்ச ரெஃப்ரெஷ் ஆகலானு சொல்ட்டு உக்காந்தங்க உங்க ஞாபகம் வந்துது கால் பண்ணிட்டேங்க
சேரிங்க சேரிங்க நீங்க டீ குடிச்சிங்க நா பாயசோ குடிச்ச காலைலே
என்னங்க இன்னைக்கு விசேஷோ
விசேஷ ல்லா இல்ல திடீர்னு பாயச குடிக்கணு போலக்குதுனாங்க
அ அ
அ அதுக்கு செஞ்சேங்க கால்ல பால் பாயசோ செஞ்சுட்டு
ஆ ஆ
இட்லி தோ சாம்பார் வட சாப்ட்டுட்டு அப்பதாங்க உக்காந்துட்டுருக்க மதியானத்துக்கு என்ன செய்யலானு ஒரே இதே தாங்க டெய்லி இந்த டைம் ஆனா அட்லீஸ்ட் ஒரு திங்கிங் டைம் இதெல்லா திங்கிங் டைம் என்ன பண்லானு அடுத் த மதியானத்துக்கு என்ன செய்யலா யோசனையா இருக்கு காயெல்லா தீந்து ஆமாங்க என்னங்க பண்றது காய் எல்லா தீந்துருச்சு போய் வாங்கிட்டு வரணு என்ன வாங்குறதுன்னு தெரில்ல இல்ல முரங்கங்கீரியே செஞ்சிடலாமா பெரிய யோசனையா இருக்கு ம் ஆமா ஆமா கண்டிப்பா முருங்கக்கீர செஞ்சுட்டு வெறு சாம்பாரே வச் சிடலாமா அப்டின்னு யோசிச்சுட்டே இருக்கே முருங்கக்கீர செய்றதா இருந்தா நா காலையிலே முருங்ககீர ஒடச்சிடுவே ஏன்னா அது உருவுறது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம்ன்னா ஆவு அத கிளியரா உருவி எடுக்கறதுக்கு எனக்கு அதுதா கஷ்டமாக்கு இப்போ சிறு கீரனா கிள்ளிடுவே சீக்கிரோ சேர் நாலு நாலா கூட எடு சேத்துகூட படி கட் பண்ணி வச் நீட்டாருக்கு இப்ப இந்த முருங்கக்கீரன்னாவே இதக உருவி எடுக்கரது ரொம்ப கஷ்டமா இருக்குது
பக்கத்துல யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்டுங்க
இல்ல யாரு வரமாட்டாங்க எங்க மாமியாரு கொஞ்சோ ஏஜ்டு ஆயிட்டாங்க அப்போ கொஞ்சோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க
ஆ ஆ
முட்ச்சட்டாங்களா இப்போ அவங்களால செய்ய முடியல ஏது அதனால பக்கா பக்கமு நம்ம போய்ட்டு தொந்தரவு பண்ண முடியாது எனி டைமு சேரி அதா யோசிச்சிட்டு இருக்கே பண்ணிட்லாமா இல்ல பேசாம காய் கொழம்பு எதுனா செஞ்சிரலாமான்னு யோசிச்சிட்ருக்க
பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு
கத்திரிக் நீங்க இந்த மாரி காய் கொழம்பு செஞ்சிருக்கீங்களா நா ஒரு வகையா செய்வே அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் சூப்பரா இருக்கு கத்திரிக்கா பீட்ரூட்டு முரங்கா இந்த மூணு காய் மட்டும் போட்டு செஞ்சிங்ன்னா டேஸ்ட் வேற மாரி இருக்கு
அப்டிங்களா
ஆமா ஆஹா அத சொல்றே பாருங்க எப்டி செய்யணும்னா இந்த க காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறீங்களா இந்த பக் கோ கொஞ்சோ நெய் எண்ணெ எண்ண போட்டு நெய் வேண்டா என்ணெ போட்டுட்டு கடுகு உள்சம்பருப்பு போட்டுட்டு ஆ தக்காளி நாலு தக்காளி போடுங்க கரெக்டா
ஆ வெங்காய வேணாங்களா
ஆ அதுதா நாலு தக்காளி வெங்காயோ மூணு பூண்டு கொஞ்சமா புளி ஒரு சிம்மா சின்னதா பிஞ்சு அளவு தான் ஒரு புளி இருக்குணு போட்டு ட்டு நல்லா வதக்கிடணு இதுல வந்து கொத் கொத்தமல்லி ஒரு கை கொத்தமல்லி போட்டு வதக்கணு இதோட சேத்து வதக்கிட்டு வச்சுடுங்க உங்களுக்கு தேங்கா வேணும்னா ஆப்ஷன் தா தேங்கா கூட போட்டு அந்த எண்ணெயில கூட வதக்கிலா இல்ல தேங்கா வேணா நா எப்பமே தேங்கா போட மாட்டே கிரேவி மாரி செஞ்சுருவ கொழம்பு நல்லாருக்கு அது
ம் ம்
அரைச்சி தனியா வச்சுப்பேனா அப்புரோ இன்னொரு பாத்துரத்தில ஆ நெய் போட்டுட்டு சீ சாரி எண்ணெ போட்டு ட்டு கடுகு போட்டு கருவேப்பில போட்டு கொஞ்சோ வெங்காய போட்டு ட்டு நல்லா வதக்கிருவே இப்ப தாலிப்புக்கு எப்டி ரெடி பண்ணுவோ
ஆமாங்க
இத பண்ணிட்டு இது காயில காய் எல்லா என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கிங்காளோ பீட்ரூட்டு அ கத்திரிக்கா அ முருங்கக்கா இது நல்லா அலசி அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுல வந்து மொளகா தூள் மஞ்சாத்தூள் தனியாத்தூள் இந்த மூணு தவர எதுவு போடக்கூடாது போட்டுட்டு மொளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சாதத்தூள்த கொஞ்சோ தனியா வந்து எஸ்ட்ரா போடுங்க ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போடுங்க நல்லா இருக்கு நல்லா போட்டு பெரட்டிடுங்க அந்த காய்ல அது ஸ்மெல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சிடுங்க தண்ணி ஊத்தக்கூடாது இந்த டைம்ல ஊத்த மாரி இப்ப நீங்க இந்த பக்கோ வச்சிருக்கீங்களா இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிக்கோங்க இதெல்லா அரைச்சு வச்சுட்டு இதுல ஊத்திட்டு அதுக்கப்பறோ த தண்ணி கொஞ்சமாக நீங்க குக்கர்ல செய்யறதுன்னா ரெண்டே கிளாஸ் தண்ணி மட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு்ருங்க போதும்
சேரிங்க
அப்டி இல்ல குக்கர்ல செய்யல நீங்க அப்டியே வேக வைக்கிற மாரி டேஸ்டுலா அது அது இன்னு நல்லா இருக்கு குக்கர விட நீங்க இப்டி செட்டி ஆமா செட்டியில செஞ்சு பாருங்க இது நஜ நிஜமாவே அந்த பீட்ரூட்டுக்கு அந்த முருங்காக்கு கத்திரிக்காய்க்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
கண்டிப்பா ட்ரை பண்றங்க நீங்க சொல்லு போதே நாக்கு ஊருது முருங்கக்கா இல்ல கத்திரிக்காய் இருக்கு பீட்ரூட் இருக்கு வாங்கிட்டு வந்து வேன மதியானோ ட்ரை பண்ணுறேங்க
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா செய்ங்க செஞ்சுட்டு அதோட சைடிஷ் மட் டும் நீங்க வெறு‌ அப்பளத்த வச்சுட்டு கூட சாப்டுங்க இதுல வேணா நீங்க ஆப்ஷன்ஸ் இதுக்கு காராமணி போட்டுக்குதுன்னா போட்டுக்கங்க
காராமணி இப்பதாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சுட்டே‌ மறுபடியு காராமணி வச்சோனா
காராமணி கொட்ட எதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலா அது ஒன்னு பிரச் சன இல்ல காய வச்சு வேக வச்சு தனியா அந்த தண்ணிய மிக்ஸ் பண்ணி கூட சாப்ட்டுக் க்க நல்லாவே இருக்கும் தேங்காய் ஆப்ஷன் தா தேங்காய் பிடிக்கிறவங்க ஓகே அரைச்சி ஊத்தி சாப்படலாம் தேங்கா வேண்டான்றவங்க இப்டியே கூட செஞ்சுக்கலாம் நல்லாதான் இருக்கும்
நா எந்த குழம்புக்கு மேக்ஸிமம் வந்து தேங்கா வந்து போடுறது இல்லைங்க கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா குக் பண்ணா அதனால லே கொஞ்சம் தேங்காவ கொஞ்சோ அவாய்ட் பண்றதுங்க பச்ச தேங்காய் நறைய சேர்த்துக்கு சாப்டுறோம்
சாப்பட மாட்டாங்க குழம்புல தேங்காய கறி குழம்பு கூட தேங்கா ஊத்தக்கூடாது தேங்கா ஊத்தனாவே புடிக்காது எங்க வீட்டுக்காரோட புழஞ்சிடுவாரு அத வேண்டாவே வேண்ட அந்த குழம்பே வேண்டாயின்டிருவாரு நஜமா தேங்காய் புடிக்காது தேங்காய் இல்லா அதை கொஞ்சமாக கூட செய் கொஞ்சம் கொஞ்சம் கூட சா சாப்பிட்டுக்கலாம் நிறைய ஊத்தி சாப்பிடணுன்னு அவசியம் இல்ல கொஞ்சமா போட்டுட்டு கூட சாப்பல்லாம் நீ இ மாரி கிரேவி மாறியே வச்சிருப் ப்பா இதே நல்லாகுதுன்னாங்கோ
ஏன்னா வந்துங்க இப்ப எல்லாமே தேங்கா வந்து கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆக்குதுன்னு எல்லாரோட பிரைன்லியு வந்து பதிய வச்சுட்டாங்க எங்க ஆ எங்க வீட்டு வீட்ல கறி குழம்புக்கு தேங்காய போட்டா யாரு ஒன்ன இப்டி செய்ய சொன்னாங்கன்ன சொல்ட்டு சாப்படறதே இல்லைங்க
ஆமாங்க இதேதாங்க எங்க வீட்ல தேங்காவைவே போடக்கூடாது எங்க அண்ணி தேங்காய் இல்லாம குழம்பே செய்ய மாட்டா ஆனா எல்லாமே நல்லா இருக்கு அ மீன் குழம்பு கூட தேங்க போடுவாங்க கறி குழம்பு தேங்க போடுவங்க சிக்கன் தேங்காய போடுவாங்க எல்லாமே டேஸ்டா இருக்கும்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கு தேங்கா அரிச்சி ஒரு மாதிரி அரைச்சி போடுவாங்க அத நம்ம பேஸ்ட் மாதிரி இருக்கு அப்டி கொழுக்கட்ட மாதிரி இருக்கு அது அவ்ளோ அழகா அரைச்சு ஊத்துவாங்க டேஸ்ட்டா இருக்கு கொழம்பு
டோ என்னவோ
இல்ல மிக்சி தான்ப்பா
ஆ
ஒரு நேரத்தி அம்மி வச்சிடட்டுருக்காங்க சின்ன அம்மி ஒன்னு வச்சுட்டு அதலே அரச்சி போடுறாங்க எது இருந்தாலு நசுிக்கியோ அரைச்சியோ தா போடுவாங்க ஒன்னு பதி தட்டி அந்த மாதிரிதா போடுவாங்க உரளு வச்சுட்டு இருக்காங்க அம்மி வச்சுட்டு இருக்காங்க ரெண்டுமே வநது மாடல் கிச்சன் தா அவங்களுக்கு கீழவந்து அதுக்கு புதைச்சிட்டு இருக்காங்க வச்சு
அதுதாங்க இல்லங்க ஒரு த்தவங்களோட கை பக்குவங்க ஒருத்தொத்தங்களுக்கு அது வந்து அவ் இவ்ளோ டேஸ்ட் வந்துருது எங்க அம்மா எல்லா எதுவுமே போட்டு செய்ய மாட்டாங்க சும்மா தண்ணியா வச்சா கூட ஒரு கொழம்பு ஆ அந்த கொழம்போட டேஸ்ட் இது வந்து நமக்கு வராத மாதிரியே இருக்கும்
ம் ம் ம் அதுதா சொல்றே மீன் கொழம்புல்லா நா இது வரைய தேங்கா போட்ட சரித்திரமே கிடையாது
நீங் நா மீன் கொழம்பு எப்டி வைக்கவேன்னு சொல்ல வாங்க
ஆ சொல்லுங்க
ஆ வெங்காயோ ஒரு நா கொஞ்சோ ஒரு நிறையவே உரிச்சு எடுத்துப்பேங்க
ஆ சின்ன வெங்காய ஆ
சின்ன வெங்காயோ உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பூண்டு ஒரு ரெண்டு
ம்
உறிச்சிக்கிட்டு ரெண்டையு மிக்சியில போட்டு அரைச்சிருவங்க பச்சையா
ம்
அரச்சி இந்த தனியா பேஸ்ட்ட எடுத்து வச்சுக்கணுங்க
ம்
தக்காளி ஒரு அஞ்சு ஆறு
ம்
ஆ அதையு மிக்சியில அரைச்சிட்டு ஆ ச தனியா வச்சுக்கணுங்க நல்லா எண்ணெ ஊத்திட்டு கடுகுலா போடக்கூடாதுங்க ஒரு பிஞ்ச் பெருங்காயோ ஏன்னா இந்த வெங்காயத்துல இருக்கிற கேஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லா
எல்லா வந்துரு ஆமா ஆ
ஒரு பிஞ்ச் பெருங்காயோ போட்டுட்டு இந்த வெங்காயோ பூண்டு அரைச்சு வச்சிருக்கோ பாருங்க அத நல்லா போட்டு எண்ணெய பிரியற வரைக்கு வதக்கணுங்க அந்த எ எண்ண பிரி்ஞ்சு வருதுன்னு தெரியும் போது இந்த தக்காளி அரைச்சு வச்சிருக்கோ இல்லைங்களா இல்லைங்ளா
ஆமா அ
தக்காளியு எடுத்து கொட்டிடணு அந்த வெங்காயோ வதங்குறதுலே தக்காளியு நல்ல பொருள்ள வத வதங்கி வரணுங்க வதங்கி வரு வரர்ற போது தனியா தூள் மொளகாத்தூள் போட்டுக்கணுங்க
ஆ
தனியா தூள் மொளகா தூள் போட்டு நல்லா சுருள்ள வதங்கணு நல்லா அதுவே நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சரு அந்த ஆயில் வந்து பிரிய ஆரம்பிக்கு
ம்
தண்ணி ஊத்திட்டு புளி நமக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டு அது இது நல்லா கொதிக்கும் போது புளிய கரைச்சு ஊத்திடணுங்க வேற என்ன மசாலவுமே கெடையாது தேங்கா கெடையாது வேற எதுவுமே கெடையாது தக்காளி வெங்காயம் புளி வெந்தயம் கொஞ்சமா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணு லாஸ்ட்ல இறக்கு போது போட்டுக்கணு
ஓ நீங்க அந்த மாரி செயிரிங்களா நா வந்து பொடி வச்சுருந்தாலு செரி முழுசாக கூட எண்ணெயில் ஃபஸ்ட்டு வாசனைக்கு போட்டுருவேன்
ஆ இல்ல எறக்கு போது போட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க இது நல்லா கொதிச்சு வருதுங்களா அப்போ புளியை கரைச்சிட்டு என்ன பண்றோ நம்ம புளியு ஊத்திடுறோ ஆ புளியு ஊத்தி எல்லா கொதிச்சு அந்த இருக்கிற எண்ணெய எல்லா போயிட்டு எண்ணெய் எல்லா ஆ மெதந்து வரும்போது ஃபிஷ் நம்ம கழுவி வச்சிருக்கறத போட்டுட்டு ஆ அது ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறோ இந்த பெருங்காயம் இது வெந்தயம்
ம்
தூவிட்டு ஆ சிம் பண்ணிட்டு மூடி வுட்டுட்டு ஆ எறக்கிடனுங்க
ம் சாம்மையா இருக்கு ஆமாங்க என கூட இந்த மாதிரி மெத்தட்டு தா நானு போடுவே இந்த மாரி தா செய்வே நானு சின்ன வெங்காயம் தா கொஞ்சோ நா நீங்க முழுச அப்டியே போடுவீங்க நா கொஞ்சோ இடிச்சியிடிச்சி போடுவே கொஞ்சோ அதுல இதுல வச்சி ஒரு நாலஞ்சு இப்போ பதினஞ்சு இருபது போடுறேன்னு வச்சுக்கோங்கே இருவது ஒன்னு பாதிபாதி இடிச்சிட்டு போடுவே அப்போ வந்து இன்னு வாசனையா இருக்கு அது நெறையா அரைச்சிட மாட்டே ஒரு மாரி இடிச்சி இடிச்சி அத சின்ன சின்ன அந்த உரல வச்சுருக்கோ இல்லைங்களா ஆ ஆ ஆ
அப்டியு கூட கொஞ்சோ சேத்து
அப்டி போடுவே பெரிய வெங்காயம் கொஞ்சோ ஸ்லைஸ் பண்ணுவே அது ரெண்டுமே போடுவே நானு
ஆ இது வந்து ஏன்னா இது குழம்பு கொஞ்சோ வரு இல்லைங்களா தேங்கா இல்லாததுனால குழம்பு கொஞ்சோ நமக்கு சேந்து வரும்ல அதுக்காக அதுக்காகங்க
ஆமாங்கே என்னதா செஞ்சாலு இந்த மாரி செஞ்சாலு குழம்பு எங்களுக்கு பத்தரது இல்லங்கே ஒரு ரெண்டு வேலைக்கு வரு ஒரு வேலைக்கி கூட வராது இந்த மாதிரி செஞ்ச இதுனென்னே டக்குனு காலி ஆயிடு அத ஒர்சேரி எங்க அண்ணி செய்றது அததா சொல்ல வர நா மறுபடியு மறுபடி மறுபடியு எங்க அண்ணி செய்யுறது ரெண்டு வேள இல்ல மூணு வேள கூட வச்சி சாப்பிடலா அவ்ளோ சூப்பரா இருக்கு தேங்காதா ஊத்துறாங்க நா அடுத்த நாள்னா கூட கெட்டு போறது கெடையாது அப்டியே ஸ்மெல்லே இல்ல அவ்ளோ நீட்டா இருக்கு ஆ அப்டியே இருக்குது ப்பா அப்பிடியே இருக்கு செட்டியில தா செய்வாங்க செட்டில வா ஏ செம்மையா சொல்லுவாங்க நேஜமாப்பா ஆ திருநெல்வேலிக்காரங்க அவங்க செம்மையா செய்வாங்க
ஆமாங்க அவங்கா தேங்கா இல்லாம எதுவுமே செய்ய மாட்
தேங்காயில்லாது எதுவு செய்ய மாட்டாங்க குண்டு மொளகாயில்லாது செய்ய மாட்டாங்க வர மொளகாய் வந்து வருறுத்து போடுறாங்க ஆ இஞ்சி பூண்டு கம்பல்சரி அந்த வத்த கொழம்பு செய்யறாங்க பாருங்க எப்பா எப்பா எப்பா அது சுண்டைக்கல அது இன்னு டே டேஸ்ட் ங்க அல்டிமேட் எங்க அண்ணன் வீட்டுக்கு போனாவே இந்த கோவக்கவ செய்ய சொல்லுவே எங்க அண்ணியே எப் அப்டின்னா கொஞ்சோ கோவக்கா மட்டு செஞ்சிருங்கனு கோவக்க ஒண்ணு இல்ல ரொம்பெல்லா செய்ய மாட்டே கலக்காக்கோட்டை போட்டு ஒண்ணு கொழம்பு மாரி ஒண்ணு வைகுவாங்க இன்னொன்னு குட்டி குட்டிச்சா குட்டி குட்டிச்சா கட் பண்ணிட்டு ஆ செரிங்க
இன்னு அடுத்த கால ஷேர்
ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றிங்க நன்றிங்க ஆ